மண எப்டி இருக்கீங்க
ஆ சொல்லுங்க நல்லா இருக்கேங்க
என்ன பண்றீங்க
ம் நானாங்க இதோ சமையல் பண்ணிட்டு சும்மா தாங்க இருக்க
சரி சரி என்ன சமையல் இன்னைக்கி மத்தியானோ என்ன ஸ்பெஷல்ங்க
இன்னிக்கி வந்து சாம்பார் தாங்க சாம்பாரு அதுக்கப்றோ வந்து முட்ட வேக வச் சி தாழிச்சிட்டங்க ரசோ வந்து நேத்து வச்ச ரசமே இருக்குங்ளா சேரி அதுவே அஜஸ் பண்ணி சாப்ட்டு ஓ நாளைக்கா திரும்பியு செய்யணுங்க ரசோ
சரி சரிங்க எங்க வீட்ல வந்து இன்னிக்கு வந்து ஆ நானுமே இன்னைக்கி ரசோ தாங்க கேட்ட நேத்து வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சோ மாத்துர போட்டங்க நைட்டு அது நைட்டு மாத்திர போட்டதுனால எனக்கு ஒத்துக்கலையா என்னன் தெரியல ஆ வாமிட் டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டங்க அதனால அம் அம்மாவ வந்து இன்னைக்கி ரசோ வெக்க சொன்னங்க ஏனா நமக்கு அதுதான ஜீரணமாகு சாப்ட்டா
ஏங்க என்ன ஆச்சி வாமிட் வந்துருக்கு
ஆமாங்க அந்த மாத்துர சாப்ட்டங்க ஒடம்புக்கு முடியலன் சொல்ட்டு அந்த ஹீமோகுளோபின் டப்லட் குடுத்தாலே அது ரொம்ப வந்து வாட்டி எடுத்துடுதுங்க ரொம்ப முடில
அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க
இல்லங்க எப்டி சாப்ட்டாலுமே எனக்கு அது ஒத்துக்கவே மாட்டேங்குதுங்க நல்லா இருக்கே மாத்திர போட் ட அப்டின்னா ஏப்போ வந்துகிட்டே இருக்கு அது சா அந்த மாத்திர ஸ்மெல்லு அப்டியே வருது அந்த ஸ்மெல் வரும்போது என்ன ஆகுதுன்னா அப்டி வந்து ஒரு மாரி இருக்கு வாமிட் வர மாரி இருக்கு நேத்து நைட்டு எடுத்து எடுத்துட்டேங்க எடுத்துட்டு அதுக்கப்றோ தா கொஞ்ச நேரோ தூங்குனே அதனால தா காலைலருந்து வந்து காரமா எதுமே ரொம்ப எடுத்துக்கல ரசோனா நம்ளுக்கு ஜீர்ணமாகு அப்டின் சொல்லிட்டு ஆ ரசோ அம்மாவ செய்ய சொல்லி நா சாப்ட்டேங்க
நீங்க என்ன பண்ணனுன்னா அப்போ நறய சாப்பாடு வந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் ஒங்களுக்கு ரொம்போ டைஜிஷன் ஆவலனா கொஞ்ச நாளைக்கி ஸ்டாப் பண்ணி ட்டு‌எடுத்துக்கோங்க பிளட்டுக்காக தான எடுத்துக்கிறீங்க ஹீமோக்குளோமின் நீங்க வந்து அப்ப என்ன பண்ணுங்க ஒரு ஒன் வீக் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க கொஞ்சோ இந்த பாதாம் அதுக்கப்றோ வந்து இந்த முருங்க கீர சூப் வச்சு இது பண்ணுங்க அது ரொம்பவே நல்லாவே ஒங்களுக்கு வந்து ஒரே வாரத்துல வந்து மா த்ர செய்ய வேண்டிய வேலய உண்மயாலே செய்யு எனக்குமே வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது கம்மியாருக்குன் சொன்னாங்க ஆனா நா இந்த இந்த சூப்பு மாரி வச்சு எல்லாமே நீங்க என்ன பண்ணனுனா ஒரு குக்கர்ல போட்டு விசில் விட்ருங்க ஒங்களுக்கு எவ்ளோ கொழைவா வேணுமோ அத்தன விசில் விட்டுட்டு எல்லாத்தையு போட்டு அர ச்சிடுங்க அரச்சிட்டு நல்லா வடிகடிச்சிஅந்த சாற நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு ட்‌ ஓ ரொம்ப கசப்பா எதுமே இருக்காதுங்க ஒரு கீர கொழம்பு குடிச்சா ஒங்களுக்கு எப்டி இருக்கு அதே மாரிதாங்க இருக்கு எல்லா அந்த வெங்காயோ தக்காளி பூண்டு எல்லாமே போடுங்க போட்டு ஆ‌ சீரகோ ஒங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த இதுவ்ல போட்டு வேக வச்சு ஆ மெளகு சீரகோ எல்லா போட்டு மஞ்சத்தூள் எல்லா போட்டுட்டு அப்றோ அத நல்லா வந்து அரச்சிடுங்க மிக்ஸில அரச்சிட்டு வடிகட் யே அந்த சாற நல்லா சக்க எடுத்துருங்க நல்லா கொழைவா வந்துட்டு அதுவே வந்துட்ருக்கு இருந்தாலு அந்த சக்கய மட்டு வடிகட்டி எடுத்துட்டு அந்த சாற இருக்கல்லங்க நீங்க வடிகட்டந்த அத வந்து டெய்லியு ஒரு டம்ளர் குடிச்சுட்டு வாங்க ஒரு வாரத்திலே நீங்க வந்து மாத்ர சாப் பற வேண்டிய வேலய வந்து நிறுத்திடுங்க
கண்டிப்பாங்க ஆனா வந்து ஒரு சிலர்லா என்ன சொல்றாங்க அப்டின்னா நம்ம என்னதா வந்து இன்டேக் கு எடுத்துக்கிட்டாலு அந்த மாத்ரன்றது நம்ம மூணு மாசோ எடுத்தா தா அந்த பிளட்டுன்றது கொஞ்சோ ஏறு அப்டின்றாங்க எனக்கு மே மாத்ர சாப்ட சுத்தமா பிடிக்லங்க ஏனா ரொம்ப கஷ்டப்பட்றேன்னா அதனால அது எடு க்காம சாப்டவே ட்ரை பண்லா அப்டின்னா பாக்றே ஆனா என்ன சொல்றாங்கன்னா அதயு எடுத்துக்கணு நீ சா ப்பாடு‌ சாப்டணுன் சொல்ட்டு சொல்றாங்க அதுக்கு தா என்ன ப்ளான் பண்ணிருக்கே அப்டின்னா அதே அதுல வந்து டானிக் இருக்குன் சொல்லிருக்காங்கங்க பெலட்டர் வந்து டானிக் வாங்கி குடிச்சிட்லா அப்டின் இருக்கேங்க நானு
ஆமாங்க நீங்க பேசாம அந்த மாரி பண்ணலா ஏனா எனக்குமே எ தம் எ பையனுக்கு வந்து பாத்தீங்னா ஆ டானிக் வந்து குடுத்தாங்க இந்த மாரி வந்து கொஞ்சோ வெயிட்டு கம்மியாருக்கா அப்டின் சொன்னமே செரி அவனு தேவயான சத்து போதோ இல்லயோன்றதுக்காக ஒரு மூண் மாசத்துக்கு டானிக் குடுத்தாங்க அவன டானிக் குடுக்கும்போது அவே ஒரு ஜூஸுன்ற ஃபீலிங்லே அது டக்குனு குடிக்கவோ அவுங்களுக்கு சுலபமா இருக்கவே ஈஸியா குடிச் சறாங்க மாத்ரன்ன பாரு ஒரு சிலருக்கு தொண்டைல அடச்சுக்கோ ஒரு சிலருக்கு வந்து அது செரியா போயி அது டை ஜிஷன் ஆச்சானு தெரியாது அந்த மாரி நறைய விஷ்யங்கள் வந்து இருக்குங்க
அதுதாங்க எனக்குமே வந்து டைஜஷன் ஆகுதா இல்லயான் தெர்ல அந்த மாத்தர போட்டாலே ஏப் போ வந்துட்டே இருக்கு அது இல்லாத ஒரு மாத்திரனாலு ரெண்டா பிரிச்சு போடுவங்க நேத்து என்ன பண்ண அவசரத்துல அப்டியே போட்டுட்டங்க அது வந்து தொண்டையில அப்டியே மாட்டிக்கிச்சு வேற அதனாலயா என்னனு தெரியில நேத் துலா ரொம்ப கஷ்டப்பட்டங்க அதனாலதா என்ன சொன்னாங்க அப்டின்னா ஒருத்தவ்ங்க நீங்க டானிக் க்கா வாங்கி குடுச்சுடுங்க அப்டி குடிச்சா கூட உனக்கு அது கஷ்டமா தெரியாது ஜீரணம் ஆயிடு சாப்டாலு அது ஏ ப்போ வராது அப்டின் சொல்லிட்டு சொல்லிருக்காங்கங்க இனிமேட்ல இருந்து ங்க சொன்ன மாரி கீர சூப்பு செஞ்சு குடிக்கணு டெய்லியு அதே மாரி வந்து கூட வந்து டானிக்கு கொஞ்ச குடிக்கலானு முயற்சி பண்லானு இருக்கேங்க
நல்லதுங்க இப்ப வந்து நீங்க சொல்லு போது எனக்கு ஒரு விஷயோ வந்து ஞாபக வருதுங்க இந்த தொண்டையில நீங்க மாட்டிக்குச்சு அப்டின்னு சொன்னீங்கள அந்த மாரி தாங்க நா வந்து நெ நெறைய மாத்ரைய அசால்ட்டா போட்டுப்பேங்க எங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கள்ளங்க சும்மாவே வந் டு அ தொண்டைல மாட்டு மாத்தர வந்து தொண்டைல இப்டி சொல்லுவாங்க நா அத நா கேள்விப்பட்டதே இல்லங்க அதுக்கப்பறமா அவுங்க வீட்ல எல்லாருமே அதையே சொல்லுவாங்கங்க ஒரு வாட்டி என்ன ஆச்சு எனக் கு வந்து நா தண் மாத்ரைய போட்டு தண்ணி குடிக்கும் போது எ தம்பி வந்து அ பைய தாங்க தம்பி தம்பின்னு வந்துரு எனக் கு தம்பி வந்து என்ன பண்ட்டானா தள்ளி விட்டுடாங்க வா வாட்ரு பாட்ல குடீனு சொல்லிட்டு குடிங்மா அப்டின்னு சொல்லிட்டு தள்ளவே என்ன ஆச்சுனா எனக்கு அ டக்குனு போய் எதோ ஸ்டக் ஆயிடுச்சுங்க தொண்டைல அப்பதாங்க எனக்கே புரிஞ்சுசு ஓ மாத்ரலா தொண்டைல மாட்டும் போலக்கு அப்றோ நா என்னென்னமோ தண்ணி குடிச் ச்சு என்னென்னமோ பண்ணி பயந்துட்டங்க அப்பறமாதாங்க கொஞ்ச கொஞ்சமா சரியாச்சுங்க
ஒரு சில நேரத்துல அப்டி தாங்க ஆகு அப்பாவு என்ன சொல்வாருன்னா வாயி நா தொற நா நல்லா போட்ற அப்டினுவாங்க ஒரு சில நேரத்ல போயிடுது ஒரு சில நேரத்ல அடைச்சுக்குதுங்க அப்டி பண்ணும் போது அதனால நா என்ன பண்றது அப்டின்னா பெருசா இருந்தா பாதி பாதியா கட் பண்ணி போட்ருவங்க அதுக்கே வந்து சாப்ட்ட மாரி ஃபீல் ஆயிடுங்க ஏன்னா அஞ் அஞ்சு தடவ நம்ம தண்ணி குடிக்கிறமா அது மாத்ர போட்றமா பிரிச்சு பிரிச்சு அப்டியே சாப்பாடு சாப்டாம விட்ருவங்க இப்டி தாங்க நா அட்டகாசா பண்ணுவ பிள்ளைங்க மாரி கொழந்தைங்க மாரி சே டா பண்ணுவங்க நானு
ட்ட எங்க மாமியாருமே அப்டிதாங்க அவங்களுக்கு வந்து சுகருக்கெல்லா மா த்ர எடுத்துக்றாங்களா அவுங்க முழுசாவே போட்டுக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க னா அத வந்து ஒடச்சு எனக்கு கொஞ் இடிச்சு தாமா எனக்கு சிஸர் வச்சு கட் பண்ணி தாமான்னு கேப்பாங்க அதுக்கப்பறமா நாங்க குடுப்போங்க எ எ எங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எ பைய வந்து மாத்ர போட சொல்லுவாங்க வாய்ல போட சொல்லிட்டு அப்றோ தண்ணி போட்டு அ குடிப்பாங்க அப்ப வந்து அவனுக்குமே ஒரு குஷிங்க அவுங்க அவுங்க அப்பாயிக்கு வந்து மாத் த்ர போடது எங்க ஊ பக்கல்லா பாத்தீங்கன்னா நாங்க அப்பாயினு தாங்க சொல்லுவோ அ எங்க அம்மா வீட்டு பக்கொல்லா வந்து ஆயா தாத்தா இல்ல பாட்டி தாத்தான் சொல்லுவோங்க இப்ப எங்க கணவர் வீட்டு பக்கோ என்னன்னா அப்பாயி அப்டின்ற மாரி சொல்லுவாங்கங்க அப்பாவோட அம்மா னா அப்பாயின் சொல்வாங்க அம்மாவோட அம்மானா வழி அம்மா வழி பாட்டினா வந்து அம்மாச்சின்னு சொல்லுவாங்கங்க அதனால எனக்கு என் எனக்கு என்னனா அவன அப்பாயியே கூப்டு அப்டின் சொல்லிட்ட ஏன்னா அவங்க அது விருப்பப்படுறாங்க எங்க அம்மாக்கு வந்து அந்த அம்மாச்சி பழக்க கெடையாதுங்க அதனால பாட்டி கூப்டுன் கேட்டாங்கங்க செரி உங்களுக்கு பாட்டி வேணுமா ஒரு பக்க நீங்க பாட்டின் கூப் ட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணு அப்பாயி வேணுமா அவ்ளதா பிரச்சன சால்டுங்க இந்த மாரிதாங்க நானுமே போ
ஒரு சில ஊர்லல்லா வந்து ஆத்தான்னு கூப்டுறாங்க பாட்டிய எல்லருாமே வந்து ஒவ்வொரு ஊருக்கேத் த மாரி அவங்களோட பாஷைகளு வந்து எல்லாமே மாறுதுங்க அதெல்லா கேக்குபோது வித்தியாசமா இருக்கு ஆ நல்லாருக்கு அதெல்லா கேக்குபோது ஒரு சிலதுலா ஆனா
சில பேர்லா அப்பா அப்பத்தான்னு கேப்பாங்க அப்பத்தான் கூப்டுவாங்க ஆ ஒருத்தவங்கல்லா வந்து அம்மம்மான் கூப்
ஆ கரெக்ட்டுங்க நா சொல்லல சொல்லனு வந்த நீங்க கரெக்டா சொல்ட்டீங்க ஒரு சிலர்ல்லா வந்து அம்மம்மான்னு கூப்டுவாங்க
ஒரு சில பாட்டினுவாங்க ஒரு சிலருங்க ஆயான்வாங்க நாலா எங்க பாட்டி ஆயான்தா ச ஆயான் தாங்க கூப்ட்டோ இப்ப வந்து என்னனா எங்க அம் மா ஆயா கூப்டக் கூடாது பாட்டின் தா கூப்டுன் சொல்லிருக்காங்க செரி அவங்களுக்கு புடிச்சமாரியே அவங்க கூப் டம் சொல்ட்டு நா விட்றது ஆனா இப்போ அவன் என்ன பண்றானா நா எங்க அம்மா மம்மி மம்மின் கூப்டுவ சில டைம் அம்மான்னு கூப்டுவ அவன் வந்து அத நோட் பண்ணிட்டு அவனுமே மம்மி மம்மி அம்மா அம்மா நா வந்து அம்மா அம்மான் ச சொல்லும் போது அவனமே கூட வந்து அம்மா அம்மா அப்டின் சொல்லுவா பாட்டி விட இப்ப அம்மாதா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க
நீங்க சொல்லு போது எனக்குமே என்னனா நா அப்பாவ வந்து நானான் கூப்டுவே அப்டினா நைநான் கூப்டுவ இல்லன்னா பட்டுன் கூப்டுவ எல்லாவே சேட்டைகல்லா பண்ணுவேங்க அதுக்கே நெறய பேர் கேப்பாங்க இந்த வயசுலயு வந்து அப்பாவ வந்து நீ இப்டி கூப்டுற இப்டி பேசுற இவ்ளோ சேட்டை பண்ற அப்டின்னு யார் கிட்ட வேணாலு நம்ம உரிமையா இருக்கலா அப்பா கிட்ட மட்டும்தா வந்து என்னால இந்த அளவுக்கு உரிமையா இருக்க முடியு மத் த்தங்க எல்லாருகிட்டயு என்னால இருக்க முடியாது நா இப்டிதா இருப்ப இப்டிதா பேசுவேன் சொல்வேங்க அதுக்கே திட்டுவாங்க ஏ இப்டி பெரியவங்க கிட்ட வாயாடுற அப்டின் சொல்லிட்டு ஆனா என்னதாக இருந்தாலுமே பொட்ட பசங்களுக்கு வந்து அப்பாதாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ அதனால நம்ம வந்து அப்பா கிட் மட்டுதா உரிமையா இருக்க முடியுமே
ஆமாங்க ஆமாங்க கரெக்ட்டுங்க எனக்கு வந்து என்னனா எங்க அப்பா வந்து எனக்கு கொஞ்சோ பயங்க எனக்கு எங்க அப் அப்பா வந்து கொஞ்சோ கோவப்படுவாரு அதனால எனக்கு எப்பமே பய ஆனா பாச அதிகங்க இப்ப எதனா டென்ஷனா இருந்து வேல டைம் அந் ந்த மாரினாதாங்க கொஞ்சோ கோவப்படுவாரு ஆனா வந்து பொதுவாவே வந்து அவ நல்லா சிரிச்சு நல்லா காமெடி பண்ணி அந்த மாரி இருப்பாருங்க அ நா வந்து அதுக் க்க ஏத்த மாரி நடந்துப்பேங்க கோவமா இருந்தா அவர் பக்கமே போ மாட்டேங்க ஆ நார்மலா இருக் வரு சந்தோஷமா இருக்காருன்னா நம்ம என்ன வேணா கிண்டல் பண்லாங்க அவர புடுச்சு இதுதா சாக்குன் சொல்லிட்டு நல்லா கிண்டல் பண்ணி விட்ருவேங்க அவருமே சிரிச்சுட்டே இருப்பாரு ஆ எங்க அப்பாவ ரொம்ப மிஸ் பண்றேங்க நானு
கண்டிப்பா புரியுதுங்க நேத்துமே வேற ஃபாதர்ஸ்டேவா எங்க அப்பா ஃபோனுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வேற வந்துச்சு பலா அதெல்லா பாத்துட்டு இன்னிக்கு ஃபாதர்ஸ் டேவா அப்டின் சொல்லிட்டு போட்டுருந்தாங்கங்க நல்லாருந்தது அதுல ஒரு லைன் போட்டுருந்தாங்கங்க என்ன அப்டினா ஆ உலகத் துல வந்து அம்மாவு அப்பாவு மட்டுதா சுயநலமே இல்லாம அன்பு காட்றவங்க அப்டின் சொல்லி டு போட்டுருந்தாங்கங்க அது எங்க அப்பா வந்து நீ சத்தமா படி இத அப்டின் சொல்லிட்டு என்ன படிக் கவேற வெச்சாங்கங்க
அப்டிங்ளா ஆமாங்க அது என்னமோ கரெக்ட் டு தாங்க நேத்து வந்து பாத்தீங்கனா ஃபாதர்ஸ் டே எல்லாரு இது அதுன் ஸ்டேட்டஸ் போட்ருந்தாங்க ஆனா எனக்கு வந்து என்னன்னா எனக் பெருசா வந்து ஸ்டேட்ஸ்லா இப்ப கொஞ்சோ அந்த அளவுக்கு போட்றது இல்லங்க நம்ளுக்கு இருக்குற வேலைக்கு வந் து அந்த அளவு போடவு டைம் இல்ல எப்பனா எதோ ஒரு விஷ்யோனா மட்டும்னா போடுவேங்க இதுல என்னன்னா எல்லாருமே இந்த ஸ்டேட்டஸ் போட்டா வந்து எல்லாரு பாசோ இருக்கு அவுங்குளுக் மட்டுதா பாச இருக்குன்ற மாரி ஒரு நெனப்புல இருக்காங்க அது வந்து முற்றிலுமே பொயுங்க இப்ப எனக்குமே எங்க ஹஸ்பண்ட வந்து ரொம்ப புடிக்கு அவுங்க வந்து எ பையன பாத் பாத்துக்குற விதோ அவுங்க அவர் அப்பா ஸ்தானத்துல பாத்துக்கறது ரொம்ப புடிக்கு அத நா வெளி வெளிகாட்டல அவ்ளோதாங்க போன் மூலியமா நா வந்து ஸ்டேட்டஸ் போட்டு வெளிகாட் ல ஆனா என் உள் மனசுக்கு தெரியு இப்ப எனக்கு எங்க அப்பா இல்லாதவே எங்க ஹஸ்பண்ட் தாங்க எனக்கு அப்பா மாரி இருக்காரு அதுமே எனக்கு உணர முடியுதுங்க ஆனா வந்து அத நா வந்து போய் ஒரு டைப் பண்ணி போட்டாதா அது அன்பு இருக்குன் கடையாது ஆனா நறைய பேரு அந்த மாரி வந்து போட்றாங்கங்க இப்ப நா போடாதவே அ உனக் இப்ப வந்து அந்த அளவு வந்து பெருசா நீ வந்து லவ் பண்ல அன்னாலதா போடலன்றமாரி என்னையே வேற ப்ரோஜெக்ட் பண்றாங்க இது எந்த அளவுக்கு வந்து ஞாயாமான விஷ்யோனு எனக்கு தெரிலங்க
அது எனவோ கரெக்ட்டுதாங்க இப்ப இருக்கவங்ளா என்ன பண்றாங்க அப்டினா எது இருந்தாலுமே நம்ம ஸ்டேட்டஸ்ல வெக்கணு இப்ப அதுதா உண்மையான அன்பு அப்டின் நெனைக்குறாங்க ஆனா நம்பளா என்ன நெனைக்கறோன மனசார வாழ்த்தனா போதும் கூட இருந்து நம்மள பாத்துக்கறாங்க அப்டின்தா நம்ம நெனைப்போ
ஆமங்க நம்முளுக்கு இருக்குற வேலைய பொறுத்துதானங்க நம்மளோட வாழ்வியல்லு இருக்க முடியு நம்ம இதுக்கல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்காத அதுதாங்க சேரிங்க அடு தலைப்புல சந்திப்போங்க நன்றிங்க வணக்கம்